ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க சிஸ்டர் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்ளா ஏ வாய்ஸு
கேக்குதுங்க ஒரே நாய்சா இருக்குங்க
நாய்சா இருக்குங்ளா ஓகே ஓகே இருங்க இந்த பக்கோ வரேங்க சிஸ்டர் இப்ப ஓரளவுக்கு கிளியரா இருக்குங்ளா
ஆ ஓகேங்க
ஓகே ஓகே சிஸ்டர் என்ன நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கங்க
ஆ சாப்டீங்ளா சிஸ்டர் காலைல டிபன் முடிஞ்சதுங்ளா சேரி சேரி நா சாப் ட்டே சிஸ்டர் சாப்ட்டு ஒரு வழியா வ கஷ்டப்பட்டு எயா பொண்ண ஸ்கூலு அம்சி ரொம்ப கஷ்டமா ஆயிப்போச்சிங்க கடைசி நேரத்துல அ ஒரு பெல்ட்டு கெடைக்கல அவ சட்ட கெடைக்ல ரொம்ப அவஸ்த்தயா போச்சி இன்னைக்கி காலில எழுவ எழ எழமாட்றாங்க லேட்டா தூங்குறளா ஆ லேட் எல்றது காலைல ஏழு மணிங்க ஏழு நாப்பத்தஞ்சிக்கு ஆட்டோ வந்துடுதுங்க ஐயோ ரொம்ப அவஸ்த்தயா போயச்சி கால்ல பெல்டே இல்லாம ஸ்கூலுக்கு அம்சோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரில
ஏயே எங்குட்டு பாப்பா தூக்கி போட்டுட்டாங்களா
ஆமா எங்கன்னு தெரிலீங்க சிஸ்டர் எங்க போட்டான்னு ஈவ்னிங்ல வரா பாருங்க வீட்டுக்கு வர சந்தோஷத்துல எல்லாத்தியு கல்டி அங்க அங்க போட்டுட்றாங்க சொன்னாலு புரிய மாட்டுன்து என்ன பண்றது வீட்ல ஒரு சின்ன பைய இருக்கானா அவனு அது மாரி எங்கயாது போட்டுட்றாங்ளா மிஸ் ஆயிடுதுங்க
ம் ம் ம்
ம் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்சி விட்டோ ம் நீங்க என்ன சாப்டீங்க சிஸ்டர் காலையில
காலையில தயிர் தாங்க சாப்டே
ஓ ஏயே காலையிலயே தயிர் சாப்டிருக்கீங்க
அது ஓ வந்துறோ வயிறு சரி இல்லாம இருந்துச்சா சோ அதனால
ஓகே ஓகே சிஸ்டர் செரிங்க காலைல நாங்க பூரி செஞ்சிருந்தோ பூரியு தோச பாப்பாக்கு காலையில பூரி செட் ஆகாது அதனால தோச மட்டு ஊத்திட்டு மதியோ பூரி குடுத்துட்டோ பூரி கேட்டா இன்னுட்டு
ம்
இப்பயே நா ஸ்கூலுக்கு அம்சாசி அவலா ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய கஷ்டமா இருக்குங்க
ம் ம்
வீட்ல குட்டி பாப்பா இருக்காங்க போல இருக்கு சிஸ்டர் ஓகே ஓகே அதா கேக்குது வாய்ஸ் கேக்குது என்ன வயசு ஆகுது பாபாக்கு
பாப்பாக்கு ஒன் அண்ட் ஹாஃப் வயசு
ஒன் அண்ட் ஹாஃப் எம் பைனுக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் மேல ஆகுதுங்க செப்டம்பர் ஃபைவ் வந்தா டூ இயர்ஸ்சு அவனுக்கு கம்ப்ளீட் ஆகுது ம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல இது இந்த வய சு பசங்கள வளர்க்கறது
நம்ப ஒண்ணு சொல்லுவோ அவுங்க ஒண்ணு செய்வாங்க
நாங்கல்லா ரொம்ப கஷ்டப்பட்னுக்குறோ எதுமே பண்ண முடியுது இல்லைங்க சிஸ்டர் பையன் கூடே நா சுத்றதுக்கு செரியா போதுங்க ம் பையன இன்னு கொஞ்ச பரவாயில்ல என் பொண்ணு எல்லா வந்து சமத்தா இருந்துட்டா சின்ன வயசுல ஆனா இவர்ரு வந்து ஆப்போசிட்டா இருக்குறாரு ஒன்னு ஏற து இறங்கிறது குதிக்கிறது அந்த ஆக்டிவிட்டி தா அவனுக்கு புடிக்குதுங்க
ஆமா ஆமா ஒருவேள ரெண்டாவது கொழந்தைங்க தா அந்த மாரி
ஆமா அப்டே தா இவன் ஒரு செகண்ட் அமைதியா இருக்கமாட்றாங்க துரு துரு துரு துருன் இருக்கா ஏர்றா எடுத் து அது இது வா சாப்ட்டுர்றா என்னா பண்றதுங்க போக்கஸ் அவன் மேலே இருக்கணு துங்குறமோது கூட போகஸ் அவன் மேலே இருகனு அந்த மாரி பண்றாங்க
ம்
நாங்
அ அது இல்லாம கேட்ல எல்லா சரசர சரன் மேலே ஏறி அடுத்து குதிச்சு போய்டுவாங்க போல அந்த அளவுக்கு மேல ஏர்றாங்க
ஆமா ஆமாங் சிஸ்டர் அப்டிதா இருக்கா என் பையனு ஓடிட்டே இருக்கான் நா இப்ப பாருங்க உங் கூட பேசிட்டு அவனதா சுத்தி பா சுத்தி பாத்துட்டுருக்கேங்க இன்னைக்கி நானே கூட்டு வன்டங்க அவன ஒர்க் பண்ற இடத்துக்கு அதனால செரி அப்டே கூட சுத்திட்டுருக்கான் அவுங்க வீட்ல அவுங் கொஞ்ச பிஸி படிச்சுட்டுருக்காங்க அவங்க அதனால கூட்டு வந்துருவே நானு இங்க ஒர்க்கு எங்கள்து கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு அதனால நானே கேர் பண்ணிப்பே மதிய வரி என் கூட என்கிட்ட இருப்பா அப்பறமா கொண்டு போய் விட்ருவ வீட்ல நானு பக்கந்தா ஒர்க் பண்ற இடத்துக்கு வீட்டுக்கு அப்புறோ விட்டுட்டு சாப்ட்டு அப்புற தூங்கிடுவார் சாரு அப்பதா கொஞ்ச ரெஷ்ட்டு இருக்கு எங்ளுக்கு
ம் அவங்க வேலைக் போலீங்ளா படிச்சு
ஆமாமா பட்டாய் டம் படிச்சிட்ருக்காங்க வெளில போயிட்றாங்க லைப்ரரி போய்ட்றாங்க இங்க இருந்தா படிக்க முடிர்தில்ல அப்டின்னஸ சொல்லிட்டு போய்றாங்க சேர்ன்னா கூட்டு வந்துறதுங்க இவன
செரிங்க செரிங்க என்ன எக்ஸாம் டி என் பி சிங்ளா
இல்ல அவுங்க பிஜி பிஜிக்கு ப பி ஜிக் பண்றாங்க பிஜி டீ பண்றாங்க ஆமா
கரஸ்ல போட்ருக்காங்ளா
ஆ கரஸ்ல இல்ல ரெகுலரா தா முடிச்சாங்க இப்ப படிக்க சும்மா படிக்கிறது மட்டு படிச்சுட்டுருக்காங்க எங்க சிஸ்டர் இவங்க கல்யாண ஆனது பாத்தீங்கனா செரியா போச்சுங்க பாப்பாவ வளர்த்து இவன வளர்த்து அவுங்க அவுங்ளுடைய கோல் அச்சீவ் பண்ண முடில அவு ங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க சேரி பெமிலியு வந்து உக்காந்துருக்காங்க சப்போர்ட் இல்ல பெமலியு வந்து பக்கத்துல இருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சன இல்ல அதா ஜாயின் பெலியோட அரும எனக்கு இப்பதா தெரியுதுங்க அ நம்ம பாட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டோம்னா அவ பாட்டுக்கு எப்டியோ ஒண்ணு இருந்துருவா
ம் இல்ல கொழந்தைங்க வளர்ற வரைக் கு அவுங்க இருந்தா கூட பிரச்சன அதுக்கப்றோ கூட அவுங்க கொழந்தங்க வளர வரைக்கு நமக்கு கூட யாராவது ஒருத்தவங்க வந்தா அது நமக் கொஞ்சோ நம்ம கெரியரையு நம்ம வளத்துப்போ கொழந்தைங்களையு வளத்துப்போ
ஆமா இவங்கிட்ட நெறைய டிஃப்ரெண்ட்டு இருக்குங்க அந்த ஸ்பீச் கொஞ்சோ டிலே ஆகுதுங்க இப்ப எங்க அம்மா அப்பா அந்த மாரி யாருனா இருந்தாங்கன்னா அவுங்க நல்ல பேச்சு கொடுப்பாங்க எங்க அம்மா இப்போ கூட ஊருக்கு அப்போ போ போனோம்னா உக்கார வச்சு அவன பேசுவாங்க அவ கூட செய்வாங்க நமக்கு அந்த டைம் இருக்குதுல்ல சேர் அதனால கொஞ்சோ டிலே ஆவுற மாரி எனக்கு பீல்
ஆமா ஆமா இப்ப உள்ள கொழந்தைங்க எல்லாமே அப்டிதா அதுமே ஆம் ஆம்பள பசங்கன்னு பாத்தா மெதுவா தா இப்ப எல்லாமே பண்றாங்க பொண்ணுங்க
எ ஒரு சில வார்த்த எல்லா சொல்றோ அம்மா அப்பா ஆயா தாத்தா சித்தா ஆ அந்த மாரி ஒரு சில வார்த்த எல்லா சொல்லி் கொடுத்தா ஆப்பிள் மேங்கோ அதெல்லா சொல்றாங்க ஆனா இருந்தாலு அதோட இருக்கு டெவளப் ஆவ்ல இதுல இந்த ஃபோன் வேற ஒரு பக்கோ சார் ஃபோன் வேரு பாத்துட்டு பாக்க ஆரம்பிச்சுடா பாக்க ஆரம்பிக்கிறாரு
அ ஐயோ ஆமாங்க அது மட்டு பாக்க ஆரமிச்சுட்டாங்க அதுவு இந்த மூத்த புள்ளைய பாத்துதா அப்டியே எலைய
ஆமா எ பொண்ணு இன்னுமே பாக்குறாங்க சிஸ்டர் நீங்க சொன்னது உண்மதா நீங்க சொல்றது உண்ம நல்ல விஷயோ கத்துக்குறாங்க கெட்ட விஷயங்களு கத்துக்குறாங்க அவங்ககிட்ட இருந்து சாப்பறதெல்லா பாத்திங்கன்னா ஓரளவு கத்துக்குற அவனே அவங்க அக்காவ பாத்து சாப்படுறதெல்லா சாப்புற விஷயோ ஒரு சிலர்ல்லா கத் துக்றா அதே மாரி இந்த இந்த ஃபோன் பாக்குற விஷயோ சேரி பாத்தீங்கன்னா அவள பாத்து கத்துக்குறாங்க ஒரு சில ஆக்டிவிட்டி எல்லா
ம் ஆமாங்க
எல்லாதியுமே
இந்த பேரண்டிங் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷ
ஒரே ஒரு பேபிங்களா சிஸ்டர் உங்களுக்கு
இல்ல ரெண்டு பேர்
ரெண்டு பேர் இருக்காங்களா ஓகே ஓகே நல்லது பெரியா பாப்பா என்ன ஸ்கூல் போறாங்களா
இல்ல இல்ல நெக்ஸ்ட் இயர் தா செத்து விடனு மூன்றர வயசு தா ஆகுது இந்த வர்ற ஜூன்ல தா சேத்துனு
உங்களுக்கு கொஞ்சோ பிரச்சன இல்ல அப்போ ரெண்டு கொஞ்சோ விளை விளயாடுனாங்கனா உங்களுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு ம் கொஞ்சோ நேரோ டைம் கெடைக்கு
ஆமா ஆமா
ம் ம் சேரி சேரி சிஸ்டர் சாரு வே கிளம்பிட்டாருங்களா
ஆ அவுங்க எட்டு மணிக்கு எல்லா போயிருவாங்க எட்டு மணிக்குல்லா பஞ்சு வைக்கணு
ஓகே ஓகே பஞ்சுங்களா ஐயோ அந்த பிரைவேட்ல எல்லா ரொம்ப கஷ்டோங்க சிஸ்டர்
ஆமா இங்க ஃபுல்லா கம்பெனி தானா சோ பஞ்சு வைக்கணு கரெக்டா எயிட் ஓ கிளாக் வைக்கணு நைன் ஓ கிளாக்னா நைன் ஓ கிளாக்கு டென் ஓ கிளாக்னா டென் ஓ கிளாக்கு
அப்ப ஈவ் ஈவினிங்ல எத்தன மணிக்கு சிஸ்டர் முடியு ஒர்க் முடியு அவருக்கு
பஞ்சு பஞ்ச அவுட் பண்ட்றது சிக்ஸ் ஓ க்ளாக் பண்ணிடுவாங்க ஓட்டி பாத்தா எயிட் ஓ க்ளாக் ஆகும்
ரொம்ப பக்கங்களா தூரங்களா வீடு வீட்டுக்கும் உங்களுக்கும் கம்பெனிக்கும்
பக்கம் தாங்க ஒரு டென் மினிட்ஸ் இதாகும் சீக்கிரமாக வந்தரும்ன்னு நனச்சா ஃபைவ் மினிட்ஸில வந்தர்லாம்
ஓகே ஓகே அப்ப வந்துரு வாங்க ஒன்னும் பிரச்சனயே டைமுக்கு ம்
அந்த டிராபிக் அந்த இது சிக்னலா தா நிக்கலா நின்னாதான் கொஞ்ச லேட் டங்கும் நிக்காம வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா வந்தர்லாம்
சரி சரி சரி சரி எங்களுக்கு அந்த பிரச்சன நாங்க இருக்கற ஏரியா கொஞ் டவுன் தான் சிட்டி இல்ல ம் இல்ல டிராபிக் அந்த அளவுக்குல்லா இருக்காது எங்க எங்க ஏரியாவ்லலாம் இவ்ளா இருக்க நீங்க இருக்க சிட்டி போலருக்கு அப்ப டிராஃபிக்கா நறைய வரும் போலருக்கு உங்களுக்கு
ஆமா ஆமாங்க அதுவுமே நாங்க மெயினான சிட்டில இருக்கோம் உள்ள இல்லாம இன்டீரியர்ல இல்லாம மெயின்ல இருக்கும் சோ அதனால
சரி சொந்த வீடுங்களா சிஸ்டர் நீங்க இருக்குறது ஓகே சிஸ்டர் ஓகே நீங்க அப்போ சொந்த ஊரு வெளியில இருக்கீங்க நீங்க சொந்த ஊர் இல்ல அப்போ ஒர்க்குக்காக இங்க இருக்கீங்க
ஆமா அவுங்க ஒர்க்கக்காக வந்துருக்காங்க எங்கமா வேறஸ்சு ஊர்ல இருக்காங்க இவங்கம்மா வேற ஊர்ல இரு க்காங்க இவங்க ஒர்க்குக்காக வந்து அப்டியே இங்க செட்டுலானது
சரி சரி அ சாருக்கு லஞ்சி ஆ ஓகே ஓகே சொல்லுங்க
அவங்க அம்மா அப்பா இங்க இருந்துருந்தாங்கன்னா அப்படியே அவங்க கூடே இருந்துருந்து கொழந்தைங்கள வளர்த்துட்டுருக்கலாம் அவ்ங்க ஊர்ல இருகாங்க
ஆமா உங்க உங்க கணவரு எல்லாமே அப்டியே ப அ புதைக்கப்படுது என்ன சிஸ்டர்
உம் ஆமாங்க நம்ம ஃப்ரீ டைம் கடைச்சாதான் நமக்கு ஏதாது நை இத்தனைக்கும் நா எந்திச்சு படிப்பேன் ஆனா கொழந்தைகள வச்சிட்டு என்னால எந்திக்க முடியாது பைஃவ் ஓ கிளாக் எந்திக்கணும் நனைப்பேன் ஆனா ஒரு சிலரு எந்திச்சிருவேன் கொழந்தைங்க சமத் துப சமத்தா இருந்துட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூண் நாள் சமத்தா இருந்தாங்கன்னா அப்டி இருப்பாங்க மறுடி சேட்ட பண்ண ஆரம்பிச்சாடாங்கன்னா மறுடியும் தூங்குறதுக்கு வந்து பதினோரு மணி ஆயிரும்
ஆமா
நம்மளால காலையில சீக்கிரமா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திக்கவே முடியாது
ஏங்க சாருக்குரு வேற சமச்சி அவங்க அவரு காலேல எட்டு மணிக்குன்றீங்க அதுக்குள்ள சமைச்சு கொடுக்கணு பசங்கள பாத்துக்ணோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டோம் சிஸ்டர் ஆனா லேடிஸ் எல்லா வந்து எல்லாம் இப்டிதான் நறைய எவ்ளோ கனவுகள் இருந்தாலும் அவ்ளதான் சிஸ்டர் அ இதுவாவே போயிருது கனவா போயிருதுங்க எல்லாமே
ஆனா சப்போர்ட்ருந்தா எல்லாமே பண்ணலாங்க
உங்க கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அவருக்கும் சொல்ல முடியாது பாவோம் அவரும் ஒர்க்கு ப்ரெஷரு
உம் இல்ல அவங்களும் ஏதாது சப்போர்ட் பண்ணிட்டு தா இருப்பாங்க ஆனா அவங்களாலையும் மு டியாது ஏனா அவ்ங்க ஓட்டி பாத்துட்டு வரணும் சோ அதனால ஏன்னா அவுங்கதா மெயினாவே இருந்து பண்ணுவாங்க
ஓகே ஓகேங்க சரிங்க
அ சாருக்கு சாப்பாடு மதியொ எடுத்துட்டு போயிடுவாருங்ளா தியொ சாப்பாடு எடுத்துட்டு போயிருவாருங்களான்ன
இல்ல இல்ல அவுங்க கேண்டின்ல சாப்ட்டுப்பாங்க நா கொழந்தைகள வெச்சுட்டு பண்ண முடியாதுல்ல ஃபர்ஸ்ட்டு பண்ணி் கொடுத்தோ
ம்
இப்ப கொழந்தைகள வெச்சிட்டு பண்ண முடியாதுன்றனால அங்க கேண்டிலே சாப்ட்டுப்பாங்க அங்க வந்து அவுங்களுக்கு மூணு டைமு ஃப்ரீ தாங்க
அவங்ளுக்கு பிரச்சன இல்ல சிஸ்டர் அப்ப ஆனா இந்தாலுவீட்டு சாப்பாடு மாரி இருக்காது
ஆமா ஆமா என்ன பண்ண கொழந்தைங்க வளர்ற வரைக்கு கொஞ்ச நாளைக்கி அஜஸ் பன்னிக்கிற வேண்டிதா
ஆமா இ நாள்ல சிஸ்டர் இன்னொரு ஒன்றவருஷொ
ஆமா அவுங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சாட்டீங்கானா எப்டினாலு சாப்பாடு நா பண்ணித்தானே ஆகணு சீக்கிரமே
செரி செரிங்க சிஸ்டர் நா பாக்குறே அப்பறம கூப்பறேங்க சிஸ்டர்
ம் சேரிங்க